இன்னைக்கு பேசுலாமா
ஆ கண்டிப்பா வேணு பேசுலா தோழி
ஏ எங்கெல்லா போனீங்க இந்த இந்த வெயில்ல எங்க போனிங்களா எங்கயாது இந்த ஒரு மாசோ லீவ்ல எங்கியாது போயிருந்தீங்களா
ம் ஒரு மாசோ லீவ்ல வெள்ல போகலான்னு சொல்லிட்டு ப்ளான் போட்டிருந்தோ திருச்செந்தூர் போலாமே அப்டின்னு சொல்லிட்டு
ஐயோ திருச்செந்தூர் பக்கோ போகவே முடிலியே அங்க ரொம்ப கூட்டமா இருக்குன்ற மாதிரி என கேள்விப்பட்ட நாங்களு போலானுதா நெனைச்சிருந்தோ ஆனா இது இப்போ இந்த ச லீவ்ல ரொம்ப கூட்டோ அதிகமா இருக்கு பாத்தீங்களா நியூஸ்லா நெறைய பேர் கூடோ அங்க அடிபட்டுருச்சி ஆ அடிபட்ருச்சு காசு வேற அதிகமா குடுத்து பாத்துட்டு இருந்தாங்களா சாமிய அதனால நாங்க நிறுத் திட்டோ இப்ப வைகாசி மாசம் வேர ரொம்ப ஸ்பெஷல் இல்ல முருகரோட பொறந்த மாசம்ன்றனால இப்போ இந்த மாச சுத்தமா போகவே முடியாது அந்த பக்கமே அவ்ளோ கூட்டோ இருக்கு ஆனால் நாங்களு பிளான் போட்டோ தா திருச்சந்தூர் மட்டு போயிட்டு வர்லான்னு பசங்க இருக்கிறனால ரொம்ப கூட்ட ந்தாலு போய் அங்க என்ன பண்றது எதா ஆய்ச்சுன்னா ஆனா இந்த பக்கம் போல நாங்க நீங்க வேற எதுவு கோ
பிளான் பண்ணியிர்தோ ஆனா அதுக்கப்புறோ கேன்சல் ஆயிர்ச்சு
வேற எதுவு கூலிங்கா ஊட்டி கொடைக்கானல் லொக்கானிக்கல்லா போணுன்ன ஐடியா போல்லையா
இல்ல தோழி இந்த லீவுக்கு அந்த அலவுக்கு எங்கேயு போகல சேரி ஏன்னா பிளானிங் இந்த வாட்டி அந்த அளவுக்கு இல்ல சேரி ஓகே நெக்ஸ் சே எப்பய் லீவ் உட்ட அந்த கால ஐ மீன் ஆ என்ன சொல்றது நெக்ஸ்ட்டு லீவ் கு அப்டிங்கிறது இப்ப கொழந்தைய ரெண்டு வயசு தா ஆகுதா அதனால இதெல்லா பார்க்க வேண்டா எம் எப்ப தோணுதோ அப்போ போயிட்டு வந்தர்லா
ஓ ஆமாமா அப்ப ஒங்குளுக்கு ப்ரச்சன கெடையாதுதா எங்க வீட்டுக்கார் கொஞ்சோ ஒர்க் பண்ற எடத்துல லீவ் கெடைக்காது அது வந்து சென்ட்ரல் ஹாலிடேஸ் மட்டுந்தா விடுவாங்க அதனால எப்போ ஒரு கம்பயிண்டா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் வருதோ அப்ப மட்டுந்தா நாங்க எங்கேயாவது போலாம்னு பிளான் போடுவோ அப்பயு ஏதாவுது ஏதாவுது வந்துரு எங்களுக்கு ஒரு வாட்டிதா ஆக்சுவலா கல்யாண ஆகி எங்களுக்கு ஒரு எட்டு வருஷோ ஆகுது ஆனா இது வரைக்கு நாங்க எங்கேயு போனதே இல்ல ப்ளான் போடுவோ டக்குன்னு வேற எதாது ஒரு ட எதாவுது ஒரு விஷியோ நடந்துரு ஒரு போவறதுக்கு ஒரு ரெண் நாள் முன்னாடி கூட எதாவது விஷ்யோ நடந்துடு போன வர்ஷ கூட நாங் ஒரு டூருக்கு பிளான் பண்ணி கம்பெனியிலயே இட்டு போனாங்க காசுல்லா குடுத்து எல்லாம் பே பண்ணிடோ போறதுக்கு ஒரு ரெண் நாள் தா இருக்கு அப்ப எ பாப்பாவுக்கு இப்போ ஒரு வயசு முடிஞ்சு ஒரு ரெண்டு மாஸ் நா இருக் அப்ப ஃபீவர் வந்துருச்சு ஃபீவரா ஃபீவர் தான் சொல்ற நா ரொம்ப இதா விட்டுட்ட பாஸ் செரி செரியாயிடு மருந்து போட்டா சரியாயிடுன் வெச்சுட்ருந்தே பாத் த திடிர்ன்னு அடுத்த மான் நா எ பையனுக்கு நா அந்த மார் ஃபேஸ் பண்ணதே கடையாது அவனுக்கு ஜொரோ வரு சன்னா சரி ஆயிடு பாப்பாக்கு ஃபிக்ஸ் ப்ப வந்துட்டு நா ரொம்ப பய்ந்துட்டே கவலதா ஃபிக்ஸ்னா படத்துல தா நம்ம பாப்போ இந்த மாரி பாத்திருக்கோன்ற மாதிரி எனக்கு அ து நெஜமா நடக்கும் மோது என்னால அத தாங்கவே முடித்துல அந்த டைம் ஒரு அஞ்சு நாள் பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து அவள சரி பண்ணி எடுத்துட்டு வந்தது வாழ்க்கையிலயே அது மறக்க முடியாத டைம் ம் அதோட நாங்க போற இந்த மாரி வெளியில போணுன்ற பிளானே போடுறதே விட் ட்டாச்சு அது எங்களுக்கு அதுக்கு ஒரு ராசி இல்லைன்ற மாதிரி அதோட நா எங்கேயு போறது கடையாது ஆமா ஆமாம் அப்ப ஜொரோ சில பசங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சுன்னா ஜொரோ அதிகமா ந்தாலு ஒண்ணு ஆகாது ஆ எ த பையனுக்கு ஜொரோ அடிக் ரொம்ப ரொம்பலா அதிகமல்லா ஜொரோ அடிச்சிருக்கு ஆனா அப்ப வந்து மாத்தர போடுவோ எழுந்து கொஞ்ச செய்யவு சரியா போயிடு ஆனா எ பாப்பா பொறக்கும் போதே கொஞ்ச வெயிட் கம்மியா போ ஒரு ரெண்டு கிலோக்கே ஒரு நூறு கிராம் கம்மியாாதா இருந்தாங்க அதனால மேபி அவங்களுக்கு தாங்க முடியலையே ஒடம்பு அப்டின் சொ தெரியில்ல அவங்க இப்ப வரைக்குமே அவங்க வெயிட் போடல ஆனா ஆக்டிவா இருப்பாங்க பாப்பா நல்லா பயங்கர பையனோட எ பையனோட அவ நல்லா ஆக்டிவா இருப்பா அந்த வயசுக்கு என்னெல்லா செய்லாமோ எல்லாமே செய்வா ஆனா ஒள்ளியே தா இருப்பா பத்து கிலோ கூட இன்னு வரல நைன் பாயிண்ட் சம் டிங்லதா இருக்கா இப்ப மூன்ற வயசு ஆயிடுச்சு அது வெயிட்டு கம்மியா இருக்குன்னு யார பாத்தாலு அததா கேப் பாங் என்ன இவ்ளோ ஒல்லியா இருக்கா என்ன இவ்ளோ ஒல்லியா இருக்கா
பெ பெரிய இதா பாப்பாங்களே இந்த பத்து ப
ஆ அய்யோ எல்லாமே எல்லா இடத்துலயுமே நா என்ன கேப்பாங்க என்னம்மா இப்டி இருக்கா கொழந்தை என்னமா இப்டி இருக் இப்ப நா வந்து என்ன பண்ண முடியு நா என்னால முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவுக்கு எல்லாமே குடுத்து குடுத்துதா பழகுனெ என்னால் நா எப்டில்லா ஊட்ட முடியுமோ கேப்பே இல்லாமலே ஊட் கட்ட முடியாது இல்லப்பா அது சின்ன கொழந்த செரிக்காம போயிடுமேன்னு பயந்துட்டு எப்டிக மா த்தி மாத்தி ஊட்டிட்டுதாருந்தே ஊட்டி ஊட்டியு பாத்தே அவ வெயிட் ஏர்ல அப்றோ ஒரு இடத்துலல்லா சொன்னாங்க வெயிட் ஏர்லன்னா பரவால்ல விடுங்க கொழந்த ஆக்டிவாருந்தா நல்லா வெளையாட்றாளா எல்லாமே அந்தந்த டைமுக்கு செய்றாளான்னு பாருங்கன்னு சொன்னாங்க அது கரெக்டா அவ எல்லாமே செஞ்சா அதுக்கப்றோந்தா நாங்க பயப்டாம விட்டுட்டோ செரி வெயிட் போடலன்னா என்ன கொழந்த நல்லா ஆக் டிவா இர்காலா எல்லாமே நல்லா பண்றாளா செரி அது பிரச்சன இல்லன்னு விட்டுட்டோ ஏனா இப்ப வரைக்கு அவ கம்மி வெயிட்லதாருக்கா ஆனா நல்லா ஹைட்டாருப்பா கு குண்டா இருக்கமாட்டா அனா ஹைட்டா அ ஹை ஏஜூகேத்த ஹைட்ல இருப்பா எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க ஆனா வெயிட் டு மட்டு ரொம்ப ஒல்லியாருப்பாங்க எங்க போனாலு அதா கேப்பாங்க என்ன இவ்ளோ ஒல்லியாருக்கா அந்த பொண்ணு இவளா மூன்ற வயசுன் கேப்பாங்க அய்யயோ நம்பளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக் கு கேக்கும்போது ஆனா நா என்ன பண்றது நம் கவுனிங் நல்லா ஊட்றதுலா ஊட்டுவே ஒடம்பு இது பொருத்து ஆ பண்ண முடியாது அவுங்க என்ன நெனைக்கிறாங்க சாப்பாடு குடுக்காததுனாலதா கொழந்த ஒல்லியாருக்குன்னு எப்டி சாப்பாடு குடுக்காம்லயா இருக்க முடியு ஊட்டாம்லா இருப்பாங்க அதா அவளோட இது ஜீன் அப்டின்னு நெனைச்சிட்டு நானு இது பண்ணிப்பே எனக் கான தெரியு அவே ஏதா பிரச்சனனா கொழந்தைய பாத்தா தெரியாதா அப்ப இத்தன வருஷோ அவுங்கள வச்சுட்ருக்கோ ஒரு வளர்ச்சி இல்லாத கொழந்தையாருக்கு எப்டி இருக்குன்னு நம்ளுக்கு தெரியுல்ல குண்டாருக்கிறது ஒரு பிரச் சன இல்லன் நா நெனைச்சிட்டு அதோட விட்ருவே அத நா பெருசா இப்பெல்லா எடுத்துக்கிறது கெடையாது
அது ஒல் ஒல்லியாருக்குறது ஒரு விஷயோ கெடையாதுதா இப் இப்ப நெறைய பேர் பாத்தீங்க அப்டின்னா இப்ப கல்யாணோ ஆகவொட்டியுமே ஒல்லியாதா இருக் டாங்க அதுக்கெல்லா என்ன பண்ண முடியு
ஏனா என்ன நெனைக்கிறாங்கனா இல்ல பொறந்த கொழந்தல்லா எப்யுமே வெயிட்டாதானருக்கு இப்பெல்லா கொழந்தைங்க புஷுனு தான இருக்காங்க ஒரு வயசு வரயு அப்புறோ ஒல்லியாவுறாங்க அது வேற விஷயொ அனா அதனால இவ இப்டி இருக்காளே சின்ன வயசுலே வேற எது பிரச்சனயா இருக்குமோ போய் பாருங்க போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க நானு இப்பல்லா எது பாக்குறது கெடையாது அவ நல்லா இருக் கா நல்லாதா எல்லா டேலண்டாருக்கா இரு குண்டாரப்ப ஆகட்டு பெருசாயி அவளே சாப்ட்டு நல்லா எப்டி போணுமோ வெயிட்டு அப்ப போட்டுக்கிட்டும் அவ அப்டின்னு நா நெனக் கன்ச் சீட்ரே பண்றதுல்ல யார் சொன்னாலு இப்பல்லா
ஆமா தொழி அத அப்டியே விட் ற வேண்டிதா இப்ப ஏ ஏ கொழந்தயெல்லா ஒல்லியாதாருக்கு அதுக்காக அது அதுக்காக நம்ம சாப்பாடு குடுங்க சொல்றாங்க நா நார்மல் ஒல்லியாதா இருக்கா எனக்கு தெரிஞ்சி இப்ப சாப்புடாமதா ஆள் ஒல்லியாயிருகே நானு என்
ம் வெளையாட்டுத்தனம் அதிகமாயிடுச்சு பசங்களுக்கு சாப்பிடுதுங் ஆனா வெளையாடுதுங்க அதுக்கு ஏத்த அளவுக்கு அதிகமா வெளையாடுதுங்க அதுல சீக்கிறொ டைஜஸ்ட் ஆய்டுது அது வெயிட்டு போ ஒரே எடத்துல உக்காந்துட்டு சும்மாவே ஒரு கொழந்த இருந்துச்சுன்னா அது குண்டாய்டு சீக்கிரோ குண்டாதாருக் இது சும்மா எப்ப அஞ் தூங்குற நேரொ மட்டுந்தா அமைதி மத்த எல்லா நேரொ சும்மா இருக்க மாட்டா நம்பளுக்கே ஹைப்பர் ஆயிடு அவ பண்றத பாத்துட்டு என்ன இப்டி பண்ணிட்டு இருக்கியே எப்பான்னுருக்கு ஒரு ஒரு சில டைம் பாவமாருக்கு ஒரு ஒரு சில டைம் நொம்ப கடுப்பாயி அடிச் சுருவே நானு சின்ன பாப்பாதா நா ஆனா அடிச்சிருடுவே நானு ரொம்ப தாங்க முடியாது அவ பண்றது நீங்க அடிப்பீங்களா பசங்களல்லா நா நா எங்கன ஐயோ எங்க எங் வீட்டுக்காரு என்ன அடிப்பாரு நா ஏ பசங்கள அடிச்சானா அவரு என்ன அடிச்சிருவாரு இதா எங்களுக்குள்ள அதிகமா சண்ட வர்றது விஷயமே அவ பசங்க ரொம்ப சேட்டப் பண்ணானு அடிப்பே அப்றோ ஒடனே அவரு என்ன அடிப்பாரு நீயேப் பசங்கள அடிக்கிற அடிக்கக் கூடாது அடிக்காம சொல்லுனா நம்ம அடிக்காம ஆ கால்ல அ அவரு கொஞ்சோ நேரோ தா இருக் த்தாரு அவருக்கு அதனால அது பெரிய விஷ்யமா தெரியாது அவங்க பண்றது சகிச்சு கோ ஆனா நா காலைலருந்து சாந்துர வரைக்கு தனியா பசங்கள வச்சுட்டு அவுங்க ஒரே விஷ்யத்தே பண்ணிட்டுருக்காங்களா அதனால கடுப்பாயிடு இப்ப யாராவது ஒரு ஆளு இருந்து அவுங்க பாத்துக்குனாங்கன்னா தெரியாதுப்பா ஏ யாரா இருக்காங்க பசங்க கொஞ்சோ நேரோ அவுங் கூட இருக்கு அப்றோ நம்ம கூட இருக்கு அப்புடின்னா தெரியாது ஃபுல் டைம் ரெண்டு பேருமே ஏ கூடியேதா இருக்காங்க ஏ பசங்க நா மட்டுமே தா அவுங்கள ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேனால அவுங்க பண்றது ஒரே விஷ்யத்த பண்ணா கடுப்பாகுது அதனால அடிக்கிறே என்ன மீறி ஆனா வேணும்னே பண்ணனு தோண்ல என்ன மீறி அடிச்சிருவே அவ்ளோதா
இப்ப ஏ கொழந்தையு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்தா அவ வாட்டிக்கு இருப்பா ஏ வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டுருக்கா இப்ப முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களே கொஞ்சோ சிமெண்டு போட்ருக்கோ இருந்தாலு மரோ இருக்குறனால இங்கிட்டு அங்கிட்டு மண் இருக்கு முன்னாடி போனா மண்ணு
ம் புரியுது புரியுது ம் ம் ஆ ஆமா ஆமா ஐயோ பா பசங்கல்லா மண்ணுல வெளையாடுறதுன்னா அதுங்களுக்கு அவ்ளோ இது சும்மாவே தடுத்தோ மண்ணுலதா வெளிய மண்ண பாத்துட்டா போது பீச் போனாலே என் பாப்போ மண்ல ஒக்காந்துருவா சட்டுன்னு ஒக்காந்துருவா அங்க போய் தண்ணில் நனைய மாட்டாங்க மண்ல தா ஒக்காந் வெளாடிட்டு இருப்பாங்க அது பசங்களுக்கு ரொம்ப புடுச் ச இது போலப்பா மண்ல வெளயாடுறதுன்றது
ஆனா கோ பொறந்த புதுசுல ஐ மீன் அந்த ஒரு வயசுலல்லா மண்ணு எதா பட்டுருச்சுன்னா தட்
தட்டி விடுவாங்க அ அ உன்ன புடிக்காது அப்ப ஒரு மாதிரியா இருக்கு அது அ அது வெளையாடுறதுக்கு ஆசையாதா இருக் இருக்கும் மேபி அந்த வயசுல நம்ளுக்கே இப்ப மறந்துர்ச்சானு தெர்ல அது அப்டிதான கொழந்தைங்குளோட இயல்பு போலப்ப மா மண் மணல ஏ பொண்ணு அப்டிதா மண்ல பாத்தா போது அப்டியே எங்க பாத்தா கால உடுவா கைய உடு நமக்கு கடுப்பாகு அந்த மண்ல வெளையாட்றது ஆனா மண்ல வெளையாடுறதும் ஆனா மண்ல வெளையாட்றதும் ஒரு விதத்துல நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க டாக்டர்ஸ் ஆனா எல்லா மண்ணு நல்ல மண்ணுனு நம்மளால சொல்ல முடியாதில்லயா எல்லா எடத்துலயு இருக்குது நம்ம வீட்டு பக்கத் ல இருக்க மண்ணு கொஞ்சோ நம்ம வே யூஸ் பண்ற எடமா இருந்து பெருக்கி வச்சு வெளையாட்னா ஒன்னு பிரச்சன இல்ல மத்தபடி மத்த எந்த எந்த எடத்துல வெளையாட் எதுவு ஆகலா நம்ம ச வெள்யாடி அலர்ஜி ஆகு அது அது மாரியு நடந்திருக்கு அதுனால தா நம்ம மண்ல வெளையாடுறதே விட்றது கெடையாது அதுக்கப்றோ நம்மதா வச்சிட்டு அவஸ் தப்பட வேண்டிதா இருக்கு
ம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க அது மட்டு இல்லாம முன்னாடி மண்ணா பின்னாடி போனோம்னா தண்ணி புடிச்சி வச்சுருப்போமா
அப்பா தண்ணில
பின்னாடி போனா தண்ணி எங்கம்மா ஏ என்ன பண்றதுனே தெரியலையே வீட்டுக்குள்ளதா எனி டைம் வச்சிருக்க முடியு மா முன்னாடி போனா மண்ணு பின்னாடி போனா தண்ணி
வீட்லயே வச்சிருக்குறது பசங்கள அவுங்களுக்கு போர் அடிக்காதா நம்மதா பே கொஞ்சோ இதா இருக்கு நம்ளுக் போ புடிக்காது அவங்க வெளயாட்ணுனா ஆசப்படுவாங்க நம்மதா அவுங்களுக்கு ஏத்த மாரி எதா பண்ணணு
ம்
இப்ப என்ன தூங்குறாங்களா இப்ப தூங்குறாரா
இல்ல இப்ப டைம் பாத்தீங்னா ரெண்டு ஆ ஒரு பன்னெண்டு மணிலருந்து மூணு மணி வர நீங்
தூங்குவாரா ஊ ஆமா ஆமா ஆ அதுப்பாப்பாரா
ஆ இப்போ மாசாவோட மிக பெரிய ஃபேனா தீவிர ஃபேனா மாரியாச்சு அதனால இந்த டைம் வந்துட்டு மாசாவோட டைம்
ஆ ஹா எ. பைய சின்சான்னு ஒரு சோனியாய்யில ஓடு சின்சானா அ இதேதா பாப்பா சின் சேன் சின் சேன் சின் சேன் சின் சேன்னு இதயேதா பாத்துன் இருப்பாரு இருபத்தி நாலு மணி நேரமு பாருடான்னா பாத்துருவா சாப்பாடு இல்லாம அப்டி ஒரு பைத்திய அதுல என்னதா இருக்குன்னே தெரில ஒரு அம்மா ஒரு பைய ஒரு வீட்டு ஆக்டிவிட்டிதா பண்ணிட்டு இருக்காங்க நானு பாத்த ஒரு நாளு சரி இது என்ன தா இப்பிடி பாக்குறானே இந்த இதுல என்னதா இந்த பொம்ம படத்துல புடிச்சிர்க்னா அதுல ஒன்னுமே அவ்ளோ வா இன்ட்ரெஸ்டிங்கா ஆனா அவுங்க பேசுற கான்வர்ஸ் சேஷன் கொஞ்சோ ஒரு மாதிரியா இருக்கு பஸ் பசங்களுக்கு கேக்குறதுக்கு அது அட்ராக்ட் பண்ணுதா என்னன்னு தெரில
ஆ ஆமா தோழி நம்ம நேரம் நிறைவடஞ்சிருச்சு நன்றி தோழி நீங்களே கட் பண்ணிக்கோ
நன்றி தோழி
ம் ஓ கே தோழி